இருக்கேன்
ஹலோ
ஹலோ
மேம் நல்லாருக்கீங்ளா ஹலோ
ஆ நல்லாருக்கேன் நீ எப்டி இருக்கே
நல்லாருக்கே
ஹலோ ம் என்ன நான் இங்க இப்பதா சாப்ட்டு முடிச்சே
சேரி சேரி
ம் நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானும் இப்பதான் சாப்ட்டு முடிச்சு குழந்தைங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு குடுத்தேன்
சேரி சேரி என்ன சாப்பிட்டீங்க சேரி சேரி என்ன சாப்ட்டீங்க
நா என்ன காலையில பொங்கல் அது கூட ஒரு சட்னி சாம்பாரு வெச்சே
ஓகே
இதுக்கப்புறோ ஆஃப்நூன்க்கு ப்ரிப்பேர் பண்ணணு ம் நீங்க என்ன ஸ்பெஷல் வீட்ல என்ன ஸ்பெஷல்
தோச தோச அப்றோ தோச சட்னி செரி இது மட்டுமே சாப்பட்லா அ ப்றோ கொழம்பு இருந்ச்சு நேத்தோட கொழம்பு இருந்ச்சு செரி ஓகே சேந்து சாப்ட்ரலா அப்டின் சொல்ட்டு அத தா சாப்ட்டோ இனி ஆஃப்நூனுக்கு நானுந்தா செய்யணு ரைஸ் எதாவது போடணு ம் அப்பறோ என்ன கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உனக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் அம்மா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க வீட்ல ம் அப்றோ எங்க தம்பியோட என்ங்கேஜ்மெண்டுன் சொல்லி எல்லா முடிஞ்சிதா
ஆமா ஆமா லாஸ்ட் வீக் தா முடிஞ்சது என்னப்பா
ம் ஃப்ரேக் ஆகுது நீங்க
ஃபிரேக் ஆகுதா
ஆமா ஆமா என்ன சொன்னீங்க
கோல்டு ரேட்டு சும்மா பீக் லெவல்ல போய்ட்ருக்குன்ன
ஆமா ஆமா கோல்டு எங்கிருந்து வாங்க முடியிது
ஆமா
இப்போ வாங்ணுனாலே ரொம்ப கஷ்டந்தா
ஆமா ஆக்சுவலா போட்டா
ஆ
செயின் கண்டிப்பா எடுத்து ஆகணு
ம்
அதனால அவுங்க ரெண்டுமே வந்துட்டு
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
கேக்தாடா
ஆ கேக்குது
இ உனக்கு டவர் ப்ராப்ளமானு பாரு எனக்கு கரெக்டா டவர் இருக்கே
மில்ல
அப்போ எனக் குறிக்கே
ம் அப்போ ஏ பிரேக் ஆகுது எடேல
தெரியலையே
ம் அதுதா தெர்ல
ஆமா
செரி ஓகே விடு ம் நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கு போல
ஆமா ஆமா
ஆ சேரி என்ன என்ன என்ன உனக்கு ஃபேவரெட் ஆன என் என்ன பண்ணீங்க ஆ எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கே
அன்னைக்கி என்ன ஸ்பெஷல் நான் போட்டோ
ஆ
அப்பறோ பன்னீர் பட்டர் மசாலா அது கிரேவி
ஆ
அப்பறோ ஒரு பிரியாணி குடுத்தோ
ம்
அப்பறோ யூஸ்வலா ரைஸ்சு அப்பறோ அது அவ்ளோதா
ம்
வேற எது
சேரி சேரி எனக்கு இந்த நானு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்போ ரொம்ப இஷ்டோ எனக்கு ம் ஏ நா யூஸ்வலா வந்து அத வந்து ஆர்டரு செஞ்சு சாப்டுவே நானு ம் அது கொஞ்சோ டேஸ்ட்டியா இருக்கு ம் அதும் இந்த ஒரு ஃபேமஸான கட இருக்கு எங்க சைட்ல ஆ அந்த கடேல வந்து அ ரொம்பவே டேஸ்ட்டா செய்வாங்க ஸோ அது வந்து எப்போவுமே ரிப்பீட்டடா அங்க ஆர்டரு பண்ணி சாப்டுறது உண்டு அப்பறோ வந்து இங்க எங்க ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு அ கட ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க இப்போ ரீசென்ட்டா ரீசண்டா ஓபன் பண்ணிருக்காங்க எல்லாமே கெடைக்கு அஹ நம்ம ந எங்க ஊர்ல இருந்தா ஒரு அண்ணா ஓபன் பண்ணிரு க்கரு அதுல வந்து எல்லாமே கெடைக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
அலோ
ஹலோ
கேக்கு
ஆ கேக்குது கேக்குது
ஆ என்ன ஆச்சு இப்போ மறுபடியு டவர் ப்ராப்ளம் தா நினைக்கிறே
ம் ஆமாம் எனக்கு ஃபுல்லா இருக்கு நெட்வொர்க் இருக்கு எங்க இந்த ஏரியால வந்து ஆ கட் ஆகாது ம் அத எங்களுக்கு இங்க எங்க பக்கத்துல ஊருக்கு பக்கத்துலயே ஒரு எங்க ஏ அண்ணா தா ஆ ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்காரு அவருமே வந் து சூப்பரா செய்வாரு என்ன என் இத இருந்தாலு சேரி கொஞ்சோ டேஸ்டி
இங்கேயுமே வந்து ஒரு கேட்டரிங் இருக்கு அந்த என்னோட ஃபிரெண்டு தா ஆக்சு இதெல்லா ஏ ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்வு அவருமே வந்து நல்லா பண்ணுவாரு ஆக்சுவலா அவர் வந்து மேரேஜ் அதுக்கெல்லா நெறைய கேட்டரிங் போவாரு பிளஸ்சு மட்டலுமே வச்சிருக்காரா
ம்
அதனால ஃபுல்லா ஆர்டரே குடுத்துட்டு வைப்பே நாங்க அன்னைக்கி
ஓ ஓகே ஓகே ம் ஆனா அங்க ம் ஆமா ஆமா ஆனா இங்கேய ஆர்டரு பண்ணது வந்து எப்பவுமே வந்து அது டேஸ்ட் கம்மியா இருக்கு எங்க போய் சாப்பிட்டாலுமே வந்து அது டேஸ்ட் கம்மியா இருக்கு அதுனால ஆ நம்மளுக்கு கொடுத்த காசு வேஸ்ட்டு ன்ற மாதிரி இருக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குத நீ அமைதியா இருக்கியே
ஆ கேக்குதா சேரி சேரி அத எப்பவுமே எங்கேயாவது போய்
எனக்கு கிளயரா கேக்குது நா பேசுறது கேக்குதா
அப்ளை பண்ணுறது எனக்கு கேட்கலையே
இப்போ கேக்குதா
ஹலோ ஆ கேக்குது ம் அதா எங்க கேக்குது கேக்குது மா
ஆ
ம் அதுதா எப்போவுமே வெளியே போய் சாப்பிட்டா ஏதோ ஒரு டேஸ்ட் கம்மியா இருக்கு ஒன்னா ம் நான் நல்லா இருக்காது இல்லன்னா பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்காது இந்த அண்ணா செய்யரது வந்து ரெண்டுமே பேலன்சிங்காக இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டியா இருக்கு அதனால எப்பவுமே ஆர்டர் பண்ணி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள்ளாவது
ஆ
தங்கச்சி பையன் கூட வேணு வேணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணு பீஸா ஆர்டர் பண்ணு ஆ பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டரு பண்ணுன்னு சொல்லிட்டு நேத்தெல்லா சும்மா அழுதுட்டே இருந்தா பீஸா வேணும் கண்டிப்பா ஆர்டர் பண்ணி தரணு அப்டின்னு நாங்கதா சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தோ கேக்குதா ஹலோ ஹலோ மாம் கேக்குதா ஆ கேக்குதா
கேக்குதுடா
ஆ ஓகே ஓகே அதான் சரி பீஸா வந்து ஆரிப் போச்சின நல்லாருக்காது சூடா சாப்ட்டா நல்லாருக்கு அப்டின்னு சொல்லி அவன கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தோ நாங்க ஹலோ ஹலோ
ம்
ஹலோ கேக்குதா உங்களுக்கு ம் ஆமாம்மா கேக்குது கேக்குது கேக்குதுமா
டவர் தா இஷ்யூ நெனைக்கிறடா
ம் ஆமாம்மா நெட்வொர்க் இஷ்யூவா தா இருக்கு
எடையில பேசுறது கட்டாயிடும்
ஆ ஹா சேரி செரி
ஆ எடையில நீ பேசுறது வந்து டக்குன்னு கட்டாயிடு ஆமா டவர்தா இஷ்யூனு நெனைக்கிறே நீ பேசுறது எனக்
ம் சே
பேசறது கேக்குதா டவர் தா மேபி இஷ்யூப்பா ஆமா
இஷ்யூாவா ஃபேவரடான டிஷ் உங்களு உனக்கு எது
ம் சொல்லுப்பா அப்றோ வீட்ல எல்லாமே ஆ இ இல்ல இல்ல
ம்
வீட்ல எல்லாமே நீ பேசுற
ம் எல்லா சூப்பராருக்காங்க
இங்க வந்து ஃபுல்லா டவர் இருக்கு
ம் ம்
ஆ
செரி கேக்குது எனக்குமே வந்து பிரேக் ஆயிதா கேக்குது
அதுதா டவர் இஷ்யூ தான் நெனைக்கிறே
ம் மேபி இருக்கலாம் சேரி சேரி ஓகே விடு
செரிப்பா நாளைக்குப் பா பேசலாம் சேரிப்பா ஓகேப்பா